என்னள மெடிக்கலலா இல்லயே தம்பி கால் வலிக்குதுனீயா நை இது தான்டா தைலத்த தடவிட்டு படுக்கணு இப்ப தடவ முடியாதுனு சொன்னே
கால வலிக்குதாமா
கால் வலிக்குதா
அங்கயே நின்னுக்கிட்
ஆமா நின்னுட்டே இருப்பா போலர்க்கு
ம் சேரிக்கா
போறாகல்ல வீட்டுக்குள்ளேயே தான கெடந்தே
ஆம் ரெண்டு மாசுக்கு தானே
ரெண்டு மாசே தே அப்போ இது போற வரை ஒ ஒன்ற மாசத்துலயே அவரு கத்து குடுத்துருவாரா
ஆ பரவால்ல
ம் ம் நீங்க ஏ கால கும்மாபிசதுக்கு போனிங்லா
ஆ போயிட்டு வந்ட்டோ கா கால்ல அஞ்சு மணிக்கு கெளம்புனோ இங்கேந்து எட்டு மணிக்கு அங்கே பேயிட்டோ
பரவால்ல
தரவா கும்பாஸ்கூட்டடுதுல நின்னு பாத்த அதே ல அங்கேயே லேனா வீத்துல லட்சுமாவு ரகுவு பாஸ் வாங்கிருந்தாய்ங்கே நா சொன்னேன்னு ரெண்டு லட்சோ குடுத்தாகன்னு
ஆமா
ஆ வே கும்பாசுசத்துக்கு ரெண்டு லட்சோ குடுத்தா அதா அதனால அவுகளுக்கு பாஸ் குடுத்துருந்தாங்க போல அதுனால நாங்க முன்னாடி உட்காந்து பாத்தோ எங்களையு கூட்டிட்டு போயிட்யா
அடேங்கப் பா
ஆமா கலையத்த வந்தாக அத்த உமா அதனால அவுக எல்லாரயு கூட்டிட்டு போயிட்டாக யார விட்டுட்டு போறது எஷ்டா போறது நா தனாக்கா ராகுணி தானே
ஆ ஆமா ஆமா அதனால உங்களையு கூட்டு போயிட்டானோ
ஆமா ஜமுனா அப்பயு சொன்னா அவுக போட்டுங்கா நம்ம கோயிலுக்குள்ள ஒக்காந்துக்குவோங்க்கா அப்டின்னா ஜமுனா அப்பறோ நாங்க ரெண்டு இது வச்சிருக்கோ அனால எல்லாரு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாய்ங்க
எதனா னானா முன்னாடி உட்காந்து அதா என்னோட அக்கா வீடியோ அனுப்ச்சிருந்துச்சு என்னடா கரெக்ட் ஹேய் எடுத்ததுல்லா வீடியோ அம்சிருக்குது இந்த கூட்டத்துல எப்புட்ரா பாத்துச்சு அப்டின்னு நெனச்சே நா
கூட்டமே இல்ல எங்களுக்கெல்லா ஒரு போர்வ விரிச்சு உக்கார வச்சிருந்தாய்ங்கே நாங்க உக்காந்தத அடச்சிட்டாங்க கட்டய வச்சு
ஓ ஓ சேரி சேரி சேரி
ம் அதா நாங்க முன்னேடியே ஒக்காந்து பாத்தோ
தேவ காசுடுத்தாத்தே நம்மளேயு உள்ள வுடுறாய்ங்க தெய்வத்தேயே காசு குடுத்துதா பாக்கவேண்டியதாருக்கு
அ சேரி
ச்சம் கொடுத்தா நம்மளும் போய் உக்காந்துருக்கலாம் போலருக்கு ம்
ஆமா நேத்து யாகசால எல்லா இதூ துண்டெல்லா கட்டி மரியாத பண்ணியிருக்காக நேத்து
உம்
உம் இன்னக்கி நாங் போய் பாத்துட்டு நாங்களு கும்பாபிஷேம் தண்ணி ஊத்துணோனே வீட்டுக் கெளம்பிட்டோ அவுக எல்லா சாமிக்கு அர்ச்சன பண்ணிட்டு சாந்தரொ ந்தா வருவாங்களா
உம்
அங்க இது போதும் அப்டின்ட்டு வந்தா கோயிலுக்குள்ள போயிருவோன்னு பாத்தோ கூட்டோ அள்ளீர்ச்சி சரி நல்லாண்டவரெ இன்னொரு நாள் வாறொன்னு சொல்லிட்டு வந்துட்டோ அத கூட்டத்துக்குள்ள போய்ந்தா நாங்களு சாந்ரந்த வந்தருப்போ
ஆ ஏதோ கும்பாவச அளவொல நின்னு பாத்திலெ அதே பெருசு
ஆமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க க்கா பன்னீர் வாசொ அந்த எடமே பூ வாங்கி ரோசாப்பு வாங்கி மால பேமஸ் தானே பூ பன்னீரே காச்சிட்டாக போல
அவ்வே காச்சி
கும்ப அ கும்ப தண்ணி ஊத்துற போதலா பன்னீர் தண்ணி அப்டியே சாரல் மழச்சாரல் மாரி எல்லாருக்கு பன்னீர் அடிச்சு விட்டாங்க
ம்
நல்லாருஞ்சி
தேரி நிம்மதியா பாத்து வந்துட்டீய
ஆமா டீப்ப போட்டு அங்குட்டு இங்குட்டு எல்லா பக்கட்டும் தண்ணி அடிச்சு விட்டா எல்லாரும் தீர்த்த வாங்கி வருவாகல அந்த பிரச்சன இல்லாம பண்ணிட்டாங்கெ எல்லார்க்கு நாலு அண் நாலு பக்கட்டும் டீப்ப வச்சு எல்லாருக்கு சர மாரியா அடிச்சுட்டாங்க இந்த இதுல மீசோல்ல வரும்மல்ல இங்கிலீஷ் காரியெல்லா வச்சு இங்கேருந்து அங்கே வரையும் தண்ணி அடிக்கும்மில்ல
அந்த மாரியா
ப்ப மலைச்சாரல் மாறி இருதுச் நல்லாச் வாசமா இருந்ச்சு எடமே அதே மேரி இந்த கேமரா மேல பறக்கும்மில்லக்கா அதெல்லா ஏ அதெல்லா எடுத்துருங்கன்னு போ ஐயர் கத்துனாரு எதுக்கு எடுக்க சொல்றாங்கனு பாத்தா அது நாலு கேமரா எடுத்தொன்னெ தாக்க கருடர் வந்தாரு
ஆமா அது பறக்குங்குறதுக்காக பயந்து கிட்டு வராம இருந்துச்சு போலருக்கு
உம் அதுக்கு தயவுசெய்து எறக் குங்க கும்பாபிஷேக முடிய கும்பா தண்ணி ஊத்தல நீங்க ஏத்தலானு சொல்லி ஐயர் கத்திக்கிட்டே இருந்தாரு அப்பறொ எடுத்தோன்னத கருடர் வந்தார்
ங்யவத்யா
ம் ரெண்டுது வந்துச்சு
ஆஅ
ம் வந்தொன்னே இப்ப தண்ணி ஊத்துனாக ஒம்போதஞ்சுக்கு ஊத்துனாக
ம்ம்
ஆ சார பாத்தோ இது தண்ணி அடிக்கயிலதா நாங்க வீடியோ எடுக்காம வுட்டுட்டோ அது நல்லா இந்துச்சா சில்லுன்னு அதுல மறந்துட்டோ போட்டோ எடுக்கவே இல்லந்த சே இவ்ளோ அழகா அடிச்சாய்ங்க நம்ம போட்டவே எடுக்கல நீ குஷியாயிட்டோ நம்ம மலையில நினஞ்சமே
அதும் பண்ணிரு
ஆ அதே நல்லா கமங்கமன்னு அதை எட்டவே மணந்துருச்சு
ம்
பன்னீரு ஜவ்வாது கலந்து எல்லாருக்கு அடிச்ட்டாய்ங்க
ம்
ஒருத்தே செயின பறிச்ட்டு ஓடிட்டாங்கா கூட்டதுல பிரசா ஆ கூட்டத்தில்ருந்து பிரசாத வாங்க போன புள்ளய செயின அர்த்துக்கிட்டு போயிட்டாய்ங்க
ம்
திடு திடுன்னு குடும்பமே ஒண்ணுச்சு என்ன இப்படி ஓடுறாய்ங்க பிரசாதோ வாங்க ஓடுறாங்களான்னு பார்த்தா பாவம் செயின அத்துக்கிட்டு போய்டிட்டானா
அய்ய புடிக்க முல்லையா
தெரில ஒண்ணு மைக்லெல்லா ஒண்ணுமே சொல்லல ஆனா சுத்தி போலீஸ் நிக்கி இது அப்படின்னு செயின பறிச்சுட்டு ஓடுறாய்ங்க
ஐய்யயோ
குடும்பமே துரத்திக்கிட்டு போணுச்சு
ம் பாவம்
சரியான கூட்டோ வேற நாங்களா அப்புறோ அதுக்கப்புற சேலியே போற்றிக்கிட்டு நடந்தோ
ம் நீங்க ஆனந்தமா தாண்ட்ன மாரி
அவங்களே சேஃப்டி பின் போட்டுக்குங்க அப்படின்னாங்க சே சேஃப்டி பின்னு போட்டிருந்தாலு அத்துட்டு போரது போரதுதான ஏனா அப்புறோ எல்லாரு
ஆமா அக்கம்போது எல்லாமேதே பிஞ்சிபோய்ரு அப்பறென்ன களித்தே நா இது பண்ணுது
ம் தேயு
எது ஊக்கு குடுக்குறேங்க ஐய்யய்யோ கழுத்தே அப்படி நறுக்கி வுட்டுருது
அதே பாவோ தா அந்தக்கா பா கண்டுபுடிஸ்ட்டாய்ங்கன்னா பரவாயில்ல ஆனா சுத்தி அவ்வளோ போலீஸ் நிக்கிது அப்டிந்து இவ்ளோ வேளா பாக்குறாய்ங்க
அதே எடுக்குன்னு நெனச்சா எப்படினாலு எடுத்துருவைங்கல்ல ம் ஆமா அத ஒண்ணு பண்ண முடியாது
ச
ம்
நம்மக்கு கிடைக்கறதே ஒண்ணு ரெண்டு அதையு அத்துக்கிட்டு போயிரு போறே நமக்கிருக்கற ஒன்னயு
ங்கன்னா அப்ப அது எவ்ளோ கணமா போட்டிருக்கோது அப்ப
ஆமா ஆமா எ அண்ட்ட சொன்னே எங்க அண்ண ஒரு வாரமா கேட்டுக்கிட்றுக்கு நீங்க அவிங்கள்ட்ட குடுத்துறாதைய போத்து ட்டி இப்ப வாங்க அப்டின்னாங்க அட கொரங்கே இந்த இதுல பத்து க்ராம் சேன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பத்து க்ராம்ல செஞ்சுட்டா போன நாலு க்ராம் வேணும்னு சொல்லுச்சா
பண்ணிட்டக்கா
ம் ஐஸுக்கு பீஸ் கட்டணுமா
எப்புட் ஐஸுக்கு பீஸ் கட்டணுமா
ஆமா அதுக்காக கேட்டுச்சா
எங்களுக்குமே நாக்கு தள்ள போகுது என்ன பண்ண போறோமோ தெரில
நாப்பரூபா கட்டணுமாமே
ஆமா நாப்ருவா முழுசா கட்டணும் எங்களுக்கு முப்பது முப்பது ரூபாய தா கட்டணும் ஆ இப்போ அறுபது ரூவா கட்டிட் டோம் இன்னு ஆறு மாசம் சென்றுதே மறுபடி அறுவத்ரூபா
அதயும் பேசி கெட்றதுக்கு நம்ம இப்டி சம்பாதிக்க வேண்டியதா ஒருத்தங்க லட்ச லட்சமான கட்டி படிக்க வெக்கிறாய்ங்க லட்ச லட்சமா சம்பாறிக்கறாய்ங்க
இப்ப எ மையனுக்கு தாப்பா இப்ப லட்சமா கட்டுறே விசாலிக்கல்லாம் அவ்ளவா கட்டல விசாலிக்கு வந்து எம்பது ரூபாயோ என்னமோதா கட்னே
ம்
மொத்தத்திலே இவனுக்குதா இப்ப அஞ்சு லட்சம் கட்றே அஞ்சு லட்சம் நாலு வருஷம் செண்டு வெளில வரயில அஞ்சு லட்சம் ஆகு
அதேன் அவ ஏதாவது ஜாப் பாத்தாதா சரியா வரும்
இல்ல கட்னோன வேல கெடச்சாலும் பரவால்ல யாராது பொண்ண கூட்டிட்டு ஓட போறாங்களா என்னன்னு அது வேற பயமா இருக்குல்ல கேர்ளா பாட்ரு இல்ல கேர்ளா பார்டரு வேற
அ
ஆமா அந்தா இருக்க சீனே பாரு என்ன பண்ணுதுன்னு
ஆமா ஆமா சீனு மாறி இல்லக்கா சந்தோஷ பொறுப்பாதானே இருப்ப
ஆ அவே பொறுப்பாருப்பா
சீனு எல்லாம் செல்லம் குடுத்து உருப்படாம ஆக்கிட்டாக்கா வீட்டு நெலமயு தெரியாம அது ரொம்ப டென்ஸ்
ம்
இவங்க பிள்ளேகளுகல்லாம் சொல்லிதே வளக்கணும் கஷ்டம் நஷ்டத்த
எங்க அவுக அப்பாதான ரொம்ப செல்லம் குடுக்கறாரு
ஆமா
ம் செல்லங்க வாங்கியாந்து குடுக்கறாரு கடன் வாங்கி வந்து வாங்கியாந்து குடு தர்றார்ல அவ சின்ன பிள்ளைலந்தே அப்டித்தா பண்றாரு
ஆமா அப்டின்தா அவுகளு நெனைக்க மாட்டேங்கறாங்க அவுக சொல்றத கேக்கவு மாட்டேன்க
உம் இல்ல அப்பா சொல்றதயாது கேக்கணும்ல
அதே மதிக்வே மாட்டேங்கறா
அ மதிக்கே மாட்டேங்கற
த அப்டின்ட்டு போய்ரு
அதேன் பேண்டு போய்யிடறே சேரி அம்மா த்தே நம்ம ஒண்ணும் பண்ணல செர் அப்பா நம்ம கேட்டதெல்லா வாங்கி குடுக்குறாரு செரி அப்பா சொல்றதையாவது கேக்கணும்ல
ஆமா அதுவு கேட்க மாட்டிங்கிறான்க்கா அவன் தே கண்டுகாமலே தில்ல கணேசம்மா டென்ஷனாயி டென்ஷனாயி இப்ப கு ஆமா அவன் உண்டன் வேலை உண்டுன்னு இருக்கே
அவ்வளதே செ செல்ல சேய்ன வச்சிச்சே வித்திரிச்சா வச்சிருக்கா
வித்துட்டாக்கா
ஐய்யய்யோ ஏல இப்ப வாங்க முடியுமால
ம் வித்துட்டா இவ மறுவடியு அம்பருவாய்கு தெர்லங்க பஸ்ட்டு அம்பது ரூபாய்க்காமா அப்புறம் மறுபடியு அம்பது எழுபதுபாய்க்கு போட்டு ஒன்ரை லட்சதுக்கு வருஷத்துக்கு அப்டியே முழிகிடுச்சு
அது கைல போனாவே வராது திரும்ப
சேரி நா மாமா வந்துட்டாக
ம் சேரி வைக்றே ம்